ஆஹ் கே கேக்குது ப்ரோ மழ சவுண்டே கேக்குல மழ வரு இருந்தீங்களல ஒருரளவு பரவ இன்னும் ஸ்டார்ட் ஆகல ரொம்ப
இல்ல இல்ல இப்ப இப்பதான் வந்து தூறல் போடுது இடி இடிச்சிட்டே இருக்கு ஆஹ ஒன்னோ ஆவல ஆஹ் அங்க ஆனா நான் கால் பண்ணு போது நீங்க ரொம்ப சவுண்டா இருக்கு அப்டின்னு சொன்னீங்க
ஆமா இங்க வந்து வீடு நாங்க இருக்கது வந்து கூரை இருக்கும் இல்லையா அந்த இந்த பிளைவுட் எல்லா போட்டு அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால மழை உழுந்தா எதே ஆணி அடிக்கிறமாரி சவுண்டு வரும்
ஆஹ் எங்க இது கூட உள்ள இப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரிதான் சவுண்ட் வரும் இப்ப நல்ல வேளை
ஆமா அதனாலதான் நான் சரி பேசி ஆரம்பிச்சு அது ஒரு வேளை சவுண்டு வந்துச்சின்னா அது கஷ்டம் அயிடும் ஏன்னா நாலே நாள் நமக்கு பேசன போறவாங்க அவங்க என்ன சொன்னாங்க சவுண்டே இருக்க கூட அது
ஆஹ் ஆமா ஆமா அவங்க ரிசிக்ஷன் எல்லா நெறைய சொல்லிருக்காங்க
போறவங்கல்லாம் கார்ல போறப்ப பேசுறாங்க போன் பண்ணி பேசுறாங்க
நம்ம நம்ம நம்ம மட்டும்தான் வந்து இது ஒரு இல்ல ப்ரோ நம்ம மட்டும் தான் இது வந்து ஒரு வேலையா அப்படி கன்சிடர் பண்ணி பொறுமையா ப து நம்ம ஃபிரியா இருக்கிற டைம்ல பேச ஆனா மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து எனி டைம் ஒரு மாரி இதுவா இருக்கு இது ஒரு கேஷுவல் ஜாப் மாரி எடுத்துட்டு நல்லா பண்றாங்க அந்த மொன்டலிட்டி நமளுக்கு ஏ மாட்டேங்குது தெரில அவங்களுக்கு எப்படி ஓகே ஆகுதுன்னும் தெரில
இது வந்து என்ன இதுல மார்னிங் சிக்ஸ் டு பை பைவ் ஒ கிளாக் எனி ஒன் அவைலபிள்
ஆஹ் ஃபுல்லா வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு மெசேஜ் வந்து டே இருக்கு
நம்ம எல் இருபது ஏழு எட்டு ஒன்பதாயிரம் சில பேர் பத்து மணி ஆயடுது ஆறு மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு எவகிட்ட
நான் வந்து இப்ப வந்து பாத்துட்டே இருந்தேன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன்லைன் கிளாஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கேன் கிளாஸ் போகும்போதெல்லாம் ஃபுல்லா மெசேஜ் வந்துட்டே இருக்கது அதுக்காக மியூட் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு குரூப்பையும்
எ என்ன டைமிங் உங்களுக்கு இப்போ என்ன டைமிங்ல இப்போ
எனக்கு வந்து ஆஹ் ஆறே கால் டு எட்டே கால் வரைக்கு இ இல்ல ரெக்கார்டட் இல்ல கூகுள் மீட் இல்ல ஆன்லைன்தா
ஓகே அதுக்கு வந்து எ எப்டி நடத்துவாங்க யா யாராவது இருப்பாங்களா பசங்க உங்கள மார கிளாஸ் ஸ்டூண்ட்ஸ் இருப்பாங்க டீச்சர் வந்து
டி டீச்சர் வந்து டீச்சர் வந்து ஒருத்தரு ஒருத்தரு ஆமா சிஸ்டம்ல எல்லா ஆ ஒ இது மாரி புக்க பாத்து ரீட் பண்ணுவாங்க டவுட்டா இருந்தா நம்போ ட்ரா பண்ணுவோல்ல அது அப்டியே ஸ்கிரீன்ல ஷேர்
எத்தன பேர் இருக்காங்க அப்றா நீங்க உங்கள மாரி எத்தன பேர் ஜாயின் பண்றாங்க ஒரு
எங்கள மாரி வந்து மொத்தோ எ இப்போ எங்க பேட்ச்ல அறுபத்தி எட்டு பேரு எங்க கிளாஸ் ரூம்ல மட்டு அறுபத்தி எட்டு பேர் இது ஏஜ் லிமிட் எல்லா கெடையாது எல்லாரு பெரியவங்க சின்னவங்க என்ன என்ன விட எல்லாருமே
ஆமா இது டீம்ஸ்தான இதுலல்லா பெரிய அது பெருசா இது இல்ல இது
இதுல அவ்ளோ இதுவு இல்ல ஃபீஸ் வந்து டென் தௌசண்ட் பே பண்ணேன்னு நெனைக்கிறே கம்மிதா ஆமா ஆமா அவங்க வந்து ஆ நம்மளுக்கான புக்கு ப்ராக்டிஸ் புக்கு எல்லா எல்லா குடுத்துட்டாங்க முன்னாடியே கொரியர்ல வந்துருச்சி அம் மீட்டப்ல இது கோர்ஸு கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் அவங்களு அவங்களே குடுத்துருவாங்க அத
எப்டியா இது ஆன்லைன்லயே பாத்து ஆன்லைன்லயே நீங்க இது பண்ணீங்க
ஆமா ஃபைனல் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் ஒண்ணு ஃபைனல் எக்ஸாம் ஒண்ணு இருக்கு அப் புறோ வந்து நம்மளோட கிளாஸ்ல ஆ அட்டன்டிவ் எப்டி இருக்கு அப்டின்ற மாரி பாத்து ட்ரைனர் வந்து ஹெச் ஆர் கிட்ட பேசி அந்த மாரி சர்டிஃபிகேஷன் வந்து புரொவைட் பண்ணுவாங்க எக்ஸாம்லதா வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணணு
து எப்டி ஆன்லைன்லயே வச்சுட்டு ஆன்லைன்லனா எல்லாரு யா எப்டி ஓரளவுக்கு இதுக்கு எதா சீட்டிங்லா பண்ண மாட்டா
இல்ல இதுல அது மாரில்லா எதுவு இது இதுல அது மாரில்லா எதுவும் பண்ண முடியாது இப்ப நம்போ ஆ சாய்ஸ் கொஸ்ஸின் குடுக்குறாங்கன்னா கூ ட நம்போ எதுனா நீ ஏ ஐ ல கேக்கறதுக்கு கூட அவ்ளவுல்லா டைம் இருக்காது அந்த மா
டைமிங் போயிடு ஓ அப்பனா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு டைமிங் ரன் ஆவு ஆமா
ஆ டைமிங் ரன் ஆவு ஒண்ணு ஏ ஐ வந்து எக்ஸாக்டான ஆன்சர குடுக்க முடியாது இந்த ஃபீல்டுல அதா இங்க பிரச்சனையே எக்ஸாக்டான ஆன் ஆன்சர் பர்சனா வச்சிருப்பாங்க ஒண்ணு அதே மாரி வந்து இந்த மூணு புக் சொன்னீங்க இல்லைங்களா மூணு புக் . சொன்னீங்கள அது வந்து வருஷா வருஷா வந்து கோடு வந்து ரிவைஸ். ஐட்டாயிட்டே இருக்கு ம்ச் அதுல ஏட் பண்ணுவாங்க இரு. மூவ் பண்ணுவாங்க. கோட அதனால வந்து ஏனால எக்ஸாக்டான ஏன்சர் எக். சரான கோடு கொடுக்க முடியாது. அது கொடுத்தா வந்து மா நம்ம வந்து. அது மார்க் ரொம்ப லோஸ்சா ஆயிடு.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
அதனாலதா இதுல வந்து ஏஐ நொழைக்க முடியாது ஃபீல்டு கொஞ்சோ கஷ்டோ. புயூச்சர்ல வரலா வந்தா ஹ எங்க வேலதா போயிடு.
ஒரு நிம்சோ ஒரே நிம்சோ சார். ஒரு நிம்ஷோ.
ஆஹ ஓகேட்டா.
. போனா. ஆஹ சொல்லுங்க ப்ரோ.
ஆஹ இல்ல நீங்க தமிழ்தான இல்ல வேற ஏதோ லாங்குவேஜ் பேசுற மாரி கேக்குது.
அஹ தெலுங்கு.
தெலுங்குவா ஹலோ. தெலுங்கா பேசுனீங்க.
இப்ப கேக்குதா.
ஆஹ கேக்குது அ தெலுங்கா பேஸ். கொஸ்டிங்கேட்ட.
ஆமாமா.
ஏப்.
ஆமாமா ஒரே நிம்ஷோ ப்ரோ லைன்ல இருங்க. . .
ஆஹ சொல்லுங்க.
ஆஹ சொல்லுங் ப்ரோ.
ஆஹ இல்ல மதர் லாங்குவேஜ் தெலுங்கான்.
ஆமா ஆமா ஆமா மதர்லேங்குவேஜ் தெலுங்குதா.
தமிழே சூப்பரா பேசுரிங்க எந்த ஊர் ப்ரோ நீங்க.
தமிழ் சூப்பரா பேசுறனா ஏ சார் ஏ ப்ரோ நீங்க வேற. தமிழ் நானே நல்லா. ல்ல ஆஹ.
இல்ல நா இப்போ எங்க சைட் லாங்குவேஜ் பே கேட்டுட்டு நீங்க பேசுறது வந்து ஒரு வித்தியாசமா சூப்பரா இருக்குன்றேன்
தெரிய
அஹ் எந்த ஊர் நீங்க இல்ல நல்லா இருக்ககே அத கிருஷ்ணகிரியா ஓகே நான் திருவண்ணாமலை ஆல் ஆல்ரெடி உங்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்ல இன்னொருத்தரு மெசேஜ் பண்ணாரு அவரு ட தா சொல்லி இருக் கேன் பஸ்ட்டு பஸ்ட்டு நீங்க ரெண்டு பேர் தா மெசஜ் பண்ணது பேஸ் பேசலா அப்டின்னு சொல்லிட்டு ஆ அ அவர் வந்து இன்னிக்கு ஃபுல்லா நா ட்ரை பண்ணே வாங்க பேசலா அப்டினு சொல்டு அவுரு இன்னிகு ஈவினிங் பேஸ்லா அப்டினு சொன்னாரு ஈவினிங் மெசேஜ் பண்ண கூட ரிப்ளை பண்ண ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ